வணக்கோ நண்பா வணக்கோ வணக்கம் என்ன பண்றீங்க ஆ சும்மா தா நண்பா இருக்கே நீங்க என்ன ப்றீங்க வீட்ல எல்லா எப்புடி நல்லா க்றாங்ளா
நானு சும்மாதா நண்பா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்கா நண்பா
ம் நல்லது நல்லது நண்பா
ஓகே நண்பா என்ன நண்பா வேலைக்கெல்லா போயிட்டு வந்துட்டிங்ளா
இன்னைக்கு லீவுதா நண்பா இன்னைக்கு எங்கயு போலிங்க நண்பா வீட்லதா இன்னைக்கு சனி ஞாயிறு எனக்கு லீவுங் நண்பா
ஓ பரவால நண்பா
ம் சேர் சேர் நண்பா
ஓகே நண்பா எனக்கு எல்லா வேலையு முடிஞ்ச்சுங் நண்பா நாளைக்கு ஒ ரு நாள் நண்பா லீவு
ஆமா நண்பா அதய நெனச்சா வேற மனசுக்குள்ள வ புளிய கரைக்குது நண்பா என்ன பண்றதுனே தெர்ல நண்பா
ஓகே நண்பா அப்பறோ என்ன நண்பா பண்லாம் மொபைல்லா பாத்திங்கன் வைங் நண்பா அப்பலா எது பண்ணாலுமே மொபைல் வந்து ஸ்லோவா இருக்கு நண்பா அதுமாரி ஆப்பிள் ஐஃபோனுங்றாங்ள நண்பா அது மட்டுந்தா நண்பா எல்லாமே ஸ்பீடு வைஸ் எல்லாமே நல்லாருக்தாட்டுக்குது நண்பா
ஓ வேகமா இருக்குங்றிங்க செயல்திறன்
ஆமா நண்பா இப்ப இருக்கு இதுல என்ன நெம்பர் இருக் என்னதா ஃபியூச்சர்ஸ் கொடுத்தாலு நண்பா அந்த போனுக்கு எதுவுமே ஈடாக மாட் கேக்குதா நண்பா
அப்புறம் நல்லது நல்லது நண்பா நீங்க சொன்னது சரியானதுதா இருந்தாலு நண்பா அ அதுக்கு இ இணையா பாத்தீங்கன்னா சாம்சங்கு இருக்கு நண்பா நீங்க அதையு கூட நீங்க பயன்படுத்தி பாக்கலா
கரெக்ட்டு தா நண்பா இருந்தாலு
நானும் நீங்க சொன்ன மாரி அந்த நீங்க அந்த ஆப்பிள் அளவுக்கு வராது நண்பா
ஆமா நண்பா
அதா ஒண்ணு வாங்கி போடனு நண்பா ஏ என்ன வாங்கோனு நண்பா னா எல்லாத்தோட ஆஸ் ஜியோ ஒனண்ணு இருக்குது அரதையும் ஒரு ஆசை தா
ஓகேங்பாஸ் என்ன சாப்பாடு நண்பா சாப்ட்டீங்க
ஆஹ் என்ன நண்பா காலைலிக்கு சாப்பாடு சாம்பாரு அப்றோ உப்புமா அதா நண்பா ரெண்டையு போட்டு ஊற ஃப்ரைட்ரைஸ் தா நண்பா நீங்க
நா தோச தா நண்பா நைட்டுக்கு
சேர் சேரி நண்பா
ஓகே நண்பா நாளைக்கு எங்காச்சி வெளியே போறீங்ளா நண்பா
நாளைக்கு எங்க நண்பா போற மாரி எங்கயு இல்ல நண்பா ஏனா இங்க காலைலயே பாத்தீங்கன்னா மழ வர மாரி இருக்கு நண்பா அதனால எங்கயு போறதில்ல நண்பா
சேரி நண்பா நா அ அ இல்ல நண்பா நாளைக்குதா ஒய்ஃப் கூப்புட்டு மனைவி கூப்புட்டு ஷாப்பிங் பண்லான்ட்டு இருக்க நண்பா வெளிய
பரொ பரவல்லா பரவல்லா நண்பா காய்கறிலா என்ன என்ன மாரி வாங்க போறீங்க
ஆஹ் காய்கறிகள்லா பாத்தீங்க நண்பா இங்கல்லா வாரத்துக்கு ஒரு முறை பாத்தீங்ன்னா சந்த போடுவாங்க நண்பா சந்தையில பாத்தீங்ன்னா தேவையான வெஜிடபிள்ஸ் அஹ் பழங்கள்லா வாங்கி வச்சுட்டோம்னா ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கி
ஓகே ஓகே நண்பா நண்பா இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கலாங்ளா
ஆ கே கேளுங்க நண்பா
இப்ப நீங்க வாரோ வாரோ நீங்க போற மாரி சொல்றீங்க இப்ப இப்ப இ இப்ப வாரோ வாரோ போறீங்ன்னா அந்த ஒ எல்லா வாரத்திலியு இந்த ஒண்ணு கண்டிப்பா ப்ப நா இது வாங்கிருவே எல்லா வாரோ போறே வாங் வாங்குறதுல இது இது கண்டிப்பா இது வாங்கிருவே அப்டின்னா ஏதாவது ஒரு பொருள் சொல்லுக நண்பா
நண்பா அது பையனுக்காக பாத்தீங்ன்னா என எங்ளுக்காக எதுவு வாங்கலைன்னாலு பையனுக்காக பழங்கள் வாங்கிறவே நண்பா
ஓ நல்லது நல்லது நண்பா நல்லது நண்பா
அது மட்டு மறக்கவே மாட்டங் நண்பா பழங்கள் சாத்துக்குடி ஆப்பிள் அதுக்கப்றோ பா திராட்சை அது மாரி எ இதுலா பையனுக் காக வாங்கிருவே நண்பா
சேர் சேரி நண்பா வேற எந்த மாரில பையனுக் குடுத்துட்ருக்கீங்க நண்பா பழங்கள் மட்டு தா குடுப்பீங்கலா சாப்
இல்ல நண்பா அப்பப்ப கீரை எல்லா குடுப்ப நண்பா கீரை அப்பறோ பாத்தீங்கன்னா அந்த மில்லட்ஸ் அது மார்ல குடுக்கணும்பா
சேரி சேரி நண்பா நல்லது ரொம்ப நல்லது நண்பா
ஆமா நண்பா இந்த காலத்துலல்ல என்னது சாப்ட்டாலுமே லெக் அப்டினாலு அந்த மெழுகு பூசில குடுக்குறாங்க இப்ப ஆப்பிளே கொழந்தைகளுக்கு குடுக் நண்பா இந்த ஆப்பிளு சுத்தியும் பாத்தீங் னா மெழுகு இருக்கு நண்பா மேல மேல் என்னத கழுவு என்னதா கழுவுனீங்னாலு மேல இருக்குறத பாத்தீங்கன்னா அந்த தோல் வந்து நீக்கிட்டு கொழந்தைக்கி குடுக்கணு நண்பா அதுல பாத்தீங்னா நம்மளுக்கே தெரியாம பாத்தீங்னா கெமிக்கல் கலந்திருக்
கண்டிப்பா கண்டிப்பா நண்பா கண்டிப் இப்பயு எல்லாத்துலயு கெமிக்கல் தா நண்பா
இப்ப நீங்க இப்பங் கூட ம் இப்ப ஒருங் கூட ஒரு செய்தி பாத்திருப்பிங்க பிரியாணி சாப்புட்டு ஒரு ஒரு தர்பூசணி ஒண்ணு சாப்பிட்டு ஃபேமிலி ல இருக்
ஆமா ஆமா நண்பா அதுவு ரசாயனன்தா சொன்னாங்க நண்பா
ஆமா நண்பா எல்லாருமே அந்த கலருக்காக இன்கிரிடியன்ஸ்
ஆ ரசாயனத்த போட்டு ஆமா நண்பா அமில இது ரசாயனத்த ஊத்தி நம்ம போட்டு சாவடிக்கிறானுங்க நண்பா அவனுக சம்பாரிக்கிறதுக்காக அடுத்தவங்க அடுத்தவன பழிவாங்குறதெல்லா ரொம்ப தப் பு நண்பா
அதுவு நண்பா இது இப்ப நம்ம ஒண்ணு நம்ம ஒண்ணு குடுக்குறனாலு நம்ம வீட்ல இருந்து ஆள் வாங்குவாங்க அம்மா அப்பா வாங்குவாங்க அந்த ஒரு இதுல பற்று உணர்ச்சில குடுத்தாங்கன்னா இது மாரி தப்பு நடக்காது நண்பா லாபத்துக்காக எல்லாருமே இது பண்ற தப்புதா நண்பா நம்ம நல்லா இருந்தா போதுன் நெனைக் இது ரொம்ப மிகப்பெரிய தப்பு நண்பா அவங்களுக்கெலா பின்னாடி ஒரு நாள் அனுபவிப்பாங்க நண்பா
கண்டிப்பா கண்டிப்பா நண்பா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறுதா நண்பா
லாப இருக்கலா நண்பா ஒருவா ரெண்டுருவா லாப உனக்கு அவ்ளோ லாப
ஆமா நண்பா இந்த மாரி மக்கள கஷ்டப்படுத்துறவங்க என்னைக்குமே நல்லா இருந்ததா சரித்ரமே கெடையாது நண்பா
கொழந்தை யெல்லா என்ன நண்பா பாவோ பன்னுச்சு நினைச்சு பாருங்க நண்பா
ஆமா நண்பா குழந்தைக எல்லா பாருங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரு இறந்திருக்காங்கன்னா அதெல்லா ரொம்ப கஷ்டோ நண்பா அதெல்லா
ரொம்பமே கஷ்டோ நண்பா அதல்லா உண்மன்னா அவ அதுக்கு தகுந்த தண்டனைைல்லா குடுக்கணு மா எவனோ பண்ண தப்புக்கு நெனச்சுப்பா ஆனா இதுனால பாதிக்கப்படுவது விவசாயங்ளும் பாதிக்கதா நன்பா படுறாங்க எவ்வளோ ட இங்க நிங்க இப்பே பப்பாளி வந்து ஒரு நல்ல ஒ ரு உயர்ந்த நெ இந்தமாதி நடக்குறப்ப மக்களுக்கு ப த்தினா அதனால ஒரு இது சாப்புல்லாமா வேணாங்குறப்ப அது வெலையெல்லா கொறஞ்சு விவசாயிகளுக்கு தா அடிபடுது நன்பா ரொம்ப
ஆமாமா நண்பா இப்ப நண்பா ஒங் கொழந்த இருக்குன் சொன்னீங்க கொழந்தைகளுக்கு வந்து இப்ப கா காற்று நிறைந்த பையுள்ள பைய வ அஞ்சு ருவா ப பையெல்லா இருக்குல்ல நண்பா அந்த இதெல்லா அவ் உள்ள ரசாயன உள்ள ரை இருந்ததுனா வாயிங் குடுக்காதீங் நண்பா
நாலா எதுவுமே வாங் தரதில நண்பா எ வெ என்னோட அப்பாவு இருந்தாலு நண்பா இந்த நெடக்கடலை பருப் பி நம்ம அந்த காலத்துல சாப்ட்டுருக்கோல்ல நண்பா நைன்டின்ஸ்ல நீங்கல்லா சாப்ட்டுருப்பீங்க நண்பா அந்த மாரி ஐட்டந்தா
ஆமாமா நண்பா ஏன்னா அங்க இதெல்லா சாப்ட்டு பாத்தீங்ன்னா எல்லா மெழுகுதா நண்பா எல்லாமே மெழுகுதா ஒண்ணுமே அதுல்லா பண்ணவே முடியாது நண்பா தடுக்கவு முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது
இப்ப உம்
சொல்லுங் சொல்லுங்க அன்ஹெல்த்திதா நண்பா
சாமாந்த இப்பங் கூட நா ஒரு இது பாத்தெ நண்பா ஒரு சுகர்லெயே பாத்தீங்ன்னா அவ்ளோ இருக்கா நம்ப சுகர வந்து சுகர வந்து ஃபுல்லாமே ஒன் இயருக்கு விட்டுட்டாங்க நண்பா
ஏச் என்ன நண்பா
அதுக்கப்ரோ பாத்தியன்னா ஒரு துளி சுகர் நாக்குல பட்டுச்சுனா தல சுத்துறது கண்ணு தெரியாம போறது ம் மூஞ்சில பாத்தென்னா பிம்புள்ஸ் வருது அந்த ஒரு வருஷொ துகர நிப்பாட்னங்காட்டி அவுங்கள சைடே அவ்ளோ வருது நண்பா
ஒ
ஒரு துளி சுகர் தொட்ல நண்பா ஒரு வர்ஷ கண்ட்டிநியு ஆ தொடர்ந்து அத மாரி இருந்ருக்காங்க அதுக்கப்ரோ எப்பப்பல்லா சுகர் தர்றாங்ளோ செரியான தலவலி பார்வ கொறைவு மூஞ்ஜில பாத்தன்னா பிம்புல்ஸு அப்ப அந்த சுகர் நம்ல எவ்ளோ அடிக்ட் ஆயிருக்குன் பாத்தீங்ளா
ஆமா ஆமா நண்பா
எதுனால நம்ம இயற்கையான நாட்டு சக்ரயலா சாப்டம்னா என்னென் இதுல நீங்க சாப்புட்றது ரசாயனம் இருக்குங்காண்டிதானே இவ்ளோ இம்ஃபக்ட் ஃபுல்லு உங்க பாடி பாத்தீங்ன்னா அது அப்டியே அடாப்ட் ஆய்ட்ச்சி பாத்தீங்ளா சுகருக்கே அதுவே பெரிய இதுதா நண்பா
ஆ எல்லாமே நோய் தா நன்பா அது இல்லாமே இப்ப எல்லாமே வேகமா சாப்புட்ணு வேகமா சாப்புட்ணு சொல்லி அதயே நோக்கி பாஸ்ட்புட்டு பாஸ்ட்புட்டுன்னு போக போக நம்ம வந்து வேகமா நோயு சம்பாரிச்சு கொண்டே இருக்கோ நண்பா
ஆ ஆமா நண்பா
பா என்னதா நம்ம வீட்ல சமச்சு சாப்புட்ற மாரி இருக்காது நண்பா வெளிய போய் சாப்டாலு
ஆமான்பா இப்ப நம்ம ஹோட் ஒரு அ கடையிலே நம்ம போய் சாப்புனாலு அங்க என்ன போட்டு எப்டி ஆக்குறாங்க அதெல்லா நம்ளுக்கு தெரியாது நண்பா அவங்க போற இததா நம்ம சாப்புட்ணு நண்பா டேஸ்டா இருக்குன் சொல்லிட்டு அவங்க எப்டி கழுவி போட்டாங்களா கழுவாம போட்டாங்களா ஆட்டுக்கு பதுலா நாய போட்டாங்களா என்ன போட்டாங்கனு நம்லா
நம்ம அதை பாக்கவு முடியாதுங்க அவுங்க குடுக் குத நம்ம வாங்கி சாப் ட்டு தா ஆகணு எதுக்குங்க அது நம்ம பய நூரூவா எரநூறுவா அந்த மா கடைக்கி போய் வாங்கிட்டு வந்து வீட்ல இந்த மார் சமச் சாப்டோம்னா வீட்ல இருக்குறவங் எல்லார்மே சேந்து சாப்ட்டு போ வேண்டிதானங்க
ஃபாஸ்ட் ம் அது ஃபாஸ்ட் ஃபுட்லா பாத்திங்கனா சாப்டவே கூடாதுங்க அது அடிக்ட் ஆயாச்சுனா இப்ப எங்க வேணா கொண்டு போய் விடுங்க
அதத்தா அதாங்க அதாங்க மெய்னே அதாங்க அதை ப அப்டி வந்து இது எல்லாரு புரிஞ்சுகிட்டா நல்லதுங்க எல்லாத்துக்கு இத மார ஒரு விழிப்புணர்வு எடுத்து சொல்லுங்க வீட்ல இருக்கவுங்ளுக்கு
ன ஓகேங்க அது அன் டைம்லிலா சாப்டவே கூடாதுங்க
ஆமாங்க அன்டைம்லேலா நீங்க எதுமே சாப்புட கூடாது மெய்னா ப்ரோட்டா வந்து நீங்க நைட் டைம்லேலா இப்ப சாப்புறதுனா ஒரு ஆறு ஆர்ர ஏழு மணிக்குள்ள சாப்புறது ரொம்ப நல்லதுங்க நா பிரோட்டா சாப்பிடறது நல்லது சொல்லக் கெடையாதுங்க அந்த டைம்ல சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்னதா நோய சம்பாதிக்கரதா இருந்தாலு கொஞ்சு ஒரு அம்பது பர்சன்டேஜ் லோன் தப்பிச்சிருலாங்க அதே நீங்க டைம் நீங்க அதையே அன் டைம்ல சாப்பிடிங்கனா புரோட்டாவே சாப்ட்டாலு நைட்டு தூங்கு மோது உங்குளுக்கு என்ன வேணா நடங்கலாங்க
அதாங்க அதனி நீங்க ப்ரோட்டாவே சாப்பிட கூடாதுங்க சாப்புட்னா டூ மன்துக்கு ஒன்ஸ்சு அந்த டேஸ்டுக்காக ஒன்ஸ் சாப்டலாங்க அதே தொடர்ச்சியா சாப்பிகூடாதுங்க
அதாவது ஒன் மன்துக்கு ஒன் டைம் சாப் ஏனா அது புல்லா மைதா தாங்க ஒண்ணுமே அதுல சாப்பிட்டா அது கேன்சர் தாங்க
ஆமா ஆமா மாங்க அதெல்லா தெரிஞ்சினா யாருமே சாப்ட மாட்டாங்க ஆனா தெரிஞ்சு டேஸ்ட் வயஸுக்கு டெய்லியு சாப்ரவங்களு இருக்காங்க
ஆமாங்க இதெல்லா புரோட்டால நோயிங்க செய் இதெல்லா ஆ மக்கள் தெரிஞ்சுக்கனோ மக்கள் இத பத்தி ஒரு விழிப்புணர்வே இல்லாம இருக்காங்க தினமு சாப்படுற ஆ வாழ்வாதாரத்துல இருக்கவங்க எல்லா இருக்காங்க சொன்னாங்க
ஓக்கே நண்பா உங்கோட பேசுனுனதுல ரொம்ப
ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நம்ம மீண்டும் சந்தி இதுவரை நன் உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்
நன்றி வணக்கோ நண்பா